ஹலோ ஆ வணக்கங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கேங்க நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கங்க
ஆ ஓகே ஓகே
ம் ம்
நீங்க எங்கிருந்து பேசுறீங்க
நாங்க சென்னைங்க நீங்க
நாங்க கோயமுத்தூருங்க
அப்டிங்களா சேர் சேர் சாப்பிட்டீங்களா மதியம்
மதியம் சாப்ட்டங்க
ஆ
ஓ இப்போ தோச சாப்டாச்சுங்க
ம்
நீங்க டின்னர் முடிச்டீங்களா
இல்லேங்க இதுக்கு மேல் தான்
நீ தாஸ்
உங்கள்துதா ஆமா ஆமா நா பேசுறது உங்களுக்கு கிளியரா கேக்குதில்லனா
ஆ கிளியரா கேக்குதுங்க பேசுறது கேக்குதுங்க கிளியரா
ஆ சேர் செரிங்க
என்ன சமையல் பண்ண போறீங்க இன்னும் நைட் டைம் எ எல்லாருமே எனி டைம் தோசதாங்க
ஆ ஆ
ம் அப்போ உங்க வீட்ல எவ்ளோ குழந்தைங்க இருக்காங்களா பெரியவங்கல்லா இருக்காங்களா
இல்ல இல்ல யாரும் இல்ல நாங்க மட் தா நானும் ஹஸ்பண்ட் மட்தான் குழந்தைங்க இல்ல எனக்கு
ஓகே ஓகே
ம் ம் நீங்க படம் எதனா புதுசா பாத்தீங்களா புது படோ ஏன்னா அந்த மாரி
இல்ல இல்லைங்க நாங்க இப்பதா கொஞ்சோ குழந்தைங்கள இங்கிட்ருந்து ரிலீஃப் கடைச்சிருக்கு எங்க ஒன் மந்த் தா இவ்ளோ நாளா குழந்தைங்க இருந்தாங்க இப்ப தா ஸ்கூலுக்கு போறாங்க இந்த ஒன் மன்த்தா இவ்ளோ ஏன்னா குழந்தைங்க ரெண்டு பேர் இருக் இருக்காங்க பெரியவனுக்கு சின்னவன் ரெண்டு பேர் இருக்காங்க அ பெரியவ டூ இயர்ஸ் இருக்கும் போதே இன்னொரு பேபி பொறந்துட்டா அதனால எங்கேயுமே எந்த வேலையும் பார்க்க முடில எங்கேயுமே அதிகமா போ மாட்டே அம்மா வீடு இல்லன்னா கோயமுத்தூர் இந்த மாரி இந்தா வந்துட்டு போய்ட்டு இருப்பேன் அதி அதிகமா எங்கயுமே போம் மாட்டாங்
ஆ ஆ
இனிதான் டைம் கெடைக்கற இனிதான் யூஸ் பண்ணிக்கணும் ஏதாவது ஜாப் ஓரியன்டடதா பாக்கணும் இல்லன்னா எல்லா இடத்துக்கு இனி தா போக முடியும்
ஆமா ஆமா ம்
ம் ஏன்னா இவ்ளோ ஹால்ல லாக் பண்ண மாரி லாக்டவுன் மாரி வீட்டுக்குள்ளேயே இருந்தாங்க
ஆஹா
ம் ஏன்னா குழந்தைங்க இருக்காங்க எங்கயும் போக முடியாதுல சார் ஆ இதோ டக்குன்னு எதா அஃபெக்ட் தைரோ உ அது நால எடோ மாத் அதா கொஞ்சோ அதனால எங்கேயு போ முடியல இதய் எங்கயாவது போனு நீங்க லாஸ்ட்டா எதாவது டூர் ஏதாவது போனீங்களா
ஆ போயட்டோந்தங்க கேரளா போய்ட்டந்தோ கேர்ள்
ஓ நல்ல ஏரியா தாங்க
உ அங்க நல்லா இருந்துச்சு பிளேஸ்ல்லா உ பிளேஸ் எல்லா பாக்கதுகு நல்லா இருந்தது
சேரி சேரி
அங்க வய வயநாடு தா போயிருந்தோ
வயநாடுங்களா அந்த வயநாடு அப்டின்னாவே சாக் என்ன சொல்றது அந்த அந்த இன்சிடெண்ட் தா ஞாபக வருது
ஆமா அந்த எட்த்துக்குல்லா போயிட்டு தா வந்தோ அந்த மழ சரிவு அந்த எட்த்துக்கல்லா போயிட்டு தா வந்தோ நாங்க
உ எப்படி இருக்குங்க அது அதே மாரியே இருக்குங்களா ரெக்கவர் பண்ணிட்டாங்களா எல்லா
மழ சரிஞ்சது அப்டியேதா இருக்கு அந்த எடமே அடையா ஊர் மாரி தெர்ல ஏதோ ஒரு இது மாரி தெர்து அந்த எடமே ஒன்னு கிளீனு பண்ல அப்டியேக்குது இப்பதா புல்டவுசற் வச்சு கொஞ்ச கொஞ்சமா ரெடி பண்ணி கிளீன் பண்ணிர்க்காங்க அங்க போயிதா நாங்க கண்ணாடி பார பாலம் இருக்குள நடக்குமே கண்ணாடி பால் அதுக்கு போனோ அதுக்கு அங்க போய் நின்னுட்டு அங்னருந்து கூப்னுபோவாங்க ஜீப்ல
ஆ ஒகூப்புடுவாங்களா செரி செரிங்க அவ் பாத்து
கூட்னு போவாங்க அந்த மாரி
உ ஓகே ஓகேங்க அங்கக்கற அந்த நறைய என்ன வீடுகள்ல்லா நெறைய இருக்குங்களா இல்ல என் எல்லார் விடுமே இல்லைங்களா
இல்ல எதுமே வீடே இல்லங்க அங்க இருக்கிற கோயிலே அடைக்கால தெரிலன பாத்துங்கங்க கோயில் இந்தி
ஆமாங்க ஒரு கோயில் மட்டு இருந்துச்சு மேல அது கொஞ்ச கொஞ்ச மூழ்கிருக்கு அப்டின்னாங்க
சுத்தமாவே அந்த கோயிலே இல்ல அடையாள‌ இப்ப அந்த கோயிலே ஃபுல்லா போயிட்ருக்கு நாங்க போய் நின்னிக்கு கின்னுக்கிறடோ கோயில்னே தெர்ல அப்பற அங்க எல்லா அங்க நீக்க செப்பல் போடகூடாது நாங்க ஏன்னு கேட்டா அங்க கோயில் இந்துதுன்றாங்க
ஓ அந்த மாரி ஃப்லேஸ் அந்த அளவுக்கு கடையாள தெரியாத அளவுக் ம் உண்மையாலயே ஆனா எங்க ஏரியா நல்லாருக்கு
ஆமா ஆமா அந்த போற வழிய எல்லா நல்லா இருந்தது
உ நல்லா மரங்கள் ன பாக்குறதுக்கு நல்லா இருக்கு
ஆமா கொஞ்ச நெறைய ஒரு மூணு நாள் ஃப்ளேஸ் நல்லா சுத்தி பாத்தோ நல்லா இருந்தது
சேரி சேரி ஏன்னா சென்னையில வந்து அதிகமா வீடுன நெறைய இருக்கு உ உ அ அந்த மாரி ஏரியாஸ் போட்டங்காட்டி நல்லாயிருக்கு கொஞ்சோ
ஆமா ஆமா அப்றோம் நல்லாதா சுத்தி பாத் இப்ப நல்லாதா இந்தது அந்த ஊர் எல்லா கொஞ்சோ என்ன நம்ம சாப்பாடு மட்டு சாப்புட முடியாது அந்த ஊர்ல அது நாங்க இங்க இருந்தே எடுதுன்னு போயிட்டோ எல்லா செய்யதுக்க எல்லா செஞ்சு நாங்களே சாப்டோ நாங்களே செஞ்சு சாப்ட்டதுனாலு ஓகே ஃப்ரா பரவாழ ப்ரா பிராப்ளம் நடந்துச்சி ம் ம் நாங்களே சமச்சு சாப்புடுவோ
ஓ நீங்க என்ன நல்லா சமைப்பீங்க
நானா பிரியாணி நல்லா சமைக்குவே அதா எல்லாரு எல்லாருக் ஃபேவரெட்ல அது
இங்க எல்லாத்துக்கும் பிரியாணி தா அப்டின் ரொம்ப புடிக்குங்க
ஆமா ஆமா ஆனா நா பேசற்து உங்களுக்கு வாய்ஸ் கிளியரா கேக்
பிளாங்காகுதுங்க அப்டியே பேசற்து
பிளாங்க் ஆவுதுங்ளா இப்ப கேட்ச்ச ஆ ஆ நா பேசற்து ஆனா கேக்குதுங்ளா
ஆ இப்ப கேக்குதுங்க கேக்குதுங்க
ஆ ஆ அப்பறம் அந்த மாரி எல்லா நல்லா இருந்தது அந்த பிளேஸ் எல்லா
ம் ஓகே ஓகே நீங்க எப்டி செய்வீங்க பிரியாணி
நாங்க வந்து ஃபர்ஸ்ட்டு எது மட்டன் சொல்னுமா சிக்கன் சொல்னுமா ம் மட்டன் வந்து ஃபர்ஸ்ட்டு மட்டன வந்து நாங்க வேக வெச்சுருவோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆ மட்டன்லா கழுவி போட்டு அதுலே மஞ்ச தூளு மெளகா தூளு கொஞ்சோ உப்பு எல்லாம் போட் ட்டு கொஞ்சோ வேக வெச்சுருவோ ஏன்னா ஒரு மூண் விசுல் ல் நால் விசில் உட்டாதா அது பிரியாணில போட்டு சீக்கரம் பண்றதுக்கு
ஏங்க அந்த மாரி விசில் விட்டா அந்த மட்டன் வந்து ரொம்ப வெந்துரு என்ன சொல்லறது நெக்ஸ்ட் டைம் அப்டே தம் பிரியாணி போட்டுவீங்ளா
ஆ அ ஆ அப்டில்லா ஆகாது தம் பிரியாணின்னா ஆமா ஆமா தம் பிரியாணி அதா ஆனா ரொம்ப வேகாது அதுல
ஆமாமா தம் பிரியாணி போட்டாதா மட்டன் வந்து இப்டி வேக வெச்சு போடுவாங்க அதனால தா உங்க கிட்ட கேக்கற
ஆமாமா இந்தாங்க அப்பறோ வந்து எண்ணெ இது நாங்க பெரிய தேக்குதா வெப்போ அத வெச்சுட்டு அதுலே எண்ணெ நெய் ரெண்டுமே விடுவோ அப்றம் இது பட்ட லவங்கோ ஏலக்கா அப்பறம் பிரிஞ்சி எல அந்த மாரிலா போட்ருவோ அதுல்லா போட்டு அப்றம் பச்ச மொளகா அப்றம் வெங்காயம் வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணு வெங்காயம் வந்து நல்லா வதங்கணு பிரவுனிஸ்ஷா ஆவ்னு அதுக்கப் ற தக்காளி போணு தக்காளி போட்டு நல்லா தக்காளி மேஷ் ஆனும் அதுலே நல்லா தக்காளி வந்து நல்லா வதங்கினும் தக்காளியே தெரியக் கூடாது அப்றோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லே என்ன பண்ணனு புதினா போட்ருவோ நாங்க
ஓகே எல்லா எல்லாரு லாஸ்ட்டா போடுவாங்க நீங்க அப்பவே போட்ருவீங்க
ஆமா அப்டியே ஃபெர்ஷ்ஷா அப்டியே போட்ருவோ அரைக்க கூடாது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த புதினா அதுலயே போட்ருவோ அப்றோ அத போட்டுட்டு ஆ நல்லா அது வதங்கனு அதுக்கூடோ அதுக்கப்பறோ வந்து கறி கறி வேக வெச்சோல்ல அத எத்து அப்டியே போட்ருவோ அப்பறம் நல்லா கறி அத அந்த தண்ணி அதெல்லா சேத்து நல்லா எடுத்துரு கறியும் நல்லா வெந்துரு அதுல அதுலே மொளகா தூளு மஞ்சத்தூளு உப்பு எல்லா அதுலே போட்டுணு திரியு போட்டுட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து கொஞ்சதா போடுவோ அந்த கறிய கேட்தா அப்றம் திரியு அதெல்லா போட்டுட்டு நல்லா வதங்கன ஒன்னே தண் அளவு தண்ணி ஊத்தி திருவோ தயிர் தயிரு போடுவோ தயிர் ஊத்திட்டு அளவு தண்ணி ஊத்துவோ
ஓ தயிர் இதெல்லா மிக்ஸ் பண்ணிக்கிவிங்க ஆம்மாங்க தயிர் நெய் இந்த மாரி இதல்லா மிக்ஸ் பண்ணிக்குவாங்க
அப்றம் அளவு தண்ணி ஊத்திருவோ அளவு தண்ணி ஊத்திட்டு அப்ற நா நல்லா அது கொச்சி பாயில் ஆனோனே இந்த இது எத்து போட்டு லெமன் புழிஞ்சிக்குவோ தயிரு அது மேலயே கொஞ்சோ இது உட்டு கொத்தமல்லியெல்லா போட்டு டம் போட்ருவோ அவ்ளதா பிரியாணி ஆமா ஆமா அவ்ளதா டம் பிரியாணி ம்
ம் ம் ம் நாங்க என்ன மாரினா இப்பெல்லா பேஸ்ட் கெடைக்குதுங்ளா ஆம்பூர் பிரியாணி மசாலா அந்த மாரி ஆ அந்த மா ஆ அந்தா மாரி வெங்காயம் பச்ச மொளகா தக்காளி வெஜிடபிள்ஸ் இருந்தா வெஜிடபிள் போட்டுக் இதெல்லா இல்லன்னா மட்டன் இருந்த மட்டன் சிக்கன் இந்த மாரி ஆட் பண்ணிக்கலா அவ்ளோதாங்க அந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறதுங்க இஞ்சி பூண்டு எதுவுமே தேவையில்லை சால்ட கூட அதுலயே இருக்கு
நாங்க செய்யறது ஆம்பூர் பிரியாணி மாரியே தா இருக்கு
ஓ ஆம்பூர் பிரியாணி ஆனா நல்லா இருக்கு ஆம்பூர் பிரியாணி மசாலா இந்த பேஸ்ட் நல்லா இருக்கு
அப்டிய அதா நாங்க செய்றமேத்தடே அதா ஏன்னா எங்க ஊரே அதானே அதனால நாங்க செய்ற மெத்தட்டே அதா ம் ஆ ஆ அம்பூர் பிரியாணி எப்டி
ஆ சொல்லுங்க
ம் அம்பூர் பிரியாணி எப்டி இருக்குமோ அதே மேத்தட்ல தா நாங்க செய்வோ அது சாப்புட்றதுக்கு அப்டிதா இருக்கு ஆம்பூர்ல ஸ்டார் பிரியாணி ரகுமணியா பிரியாணி அதெல்லா கம்பர் அதே போல தா இருக்கு இதுவு ம் அதே போல நாங்க இப்ப செய்யறத எல்லாமே சொல்லுவாங்க ஆம்பூர் பிரியாணிக்கு உங்க இது கு கரெக்டா எல்லாமே அதே இதுவா இருக்கு அதே டேஸ்ட்ல செய்யறீங்க அப்டின்னுவாங்கோ நாங்க இந்த மார்தா அதே மெத்தட் தா நாங்க வேற ஏதுவு மசா மசாலால்லா ஆட் பண்ண மாட்டோ இந்த மெளகா தூளு இது மா ஆ ஹா மசாலால்லா எதுவு ஆட் அப்றோ நம்ம மொளகா தூளு மட்டுந்தா போடுவோ அதுவு சக்திமெளகா தூள்
ஓகே ஓகே
ம் ம்
ஒரு சில பேரு மொளகாத்தூள ஆட் பண்ணுவாங்க திரும்ப பிரியாணி மசாலா அந்த மாரில்லா ஆட் பண்ணி போடுவாங்க இருந்தாலு ஒவ்வொரு ம் பிரியாணிக்குன்னு ஒவ்வொரு டெஸ்ட் இருக்கு ஒவ்வொரு டிஃப்ரண்ட் டிஃப்ரண்டா இருக்கு ஆஹ இப் இப்பல்லா பிரியாணிலயே நறைய வெரைட்டிஸ் இருக்குங்க அ ந நறைய வந்துருக்கு டேஸ்ட்டுக் தகுந்த மாரி கிறிஸ்பியா அந்த மாரி எல்லா கெடைக்குது ம் ஏனா இந்த பேர் ஸ்டெல்லா போட்டு சீக்கரமானா டக்குன்னு செஞ்சர்லாங் அத போட்டு இத போட்டு அது கொஞ்சோ இது கொஞ்சோ ரெடி பண்ணி ஆமா ஆமா டேஸ்ட்டு வராது ஏனா நாங்க அந்த மாரிதா கா மார்னிங்கே வந்து சீக்கரமா ம் சாம்பாரு ர ஆ பொரியல் காய் இந்த மாரி சம்டைம்ஸ் செய்வோ அ சா அத் அதிகமா வந்து இந்த மாரி செஞ்சா குயிக்கா வேலை முடிஞ்சிரு பசங்கள சீக்கிரமா சாட்டிர்லா பசங்களு சீக்கிரமா சாப்டு போயிடுவாங்க ஸ்கூலுக்கு ம் ம் ம் செவன் ஓ கிளாக்லா எந்திரிச்சோம்னா இதுதா
நாங்க எல்லாமே நாங்களே செஞ்சோ ஃபிரான் செய்வோ இந்த மாரில்லா நெறைய வெர ட்டி இதெல்லா செய்வோ ஆமா சே எல்லா ம் நண்டு செஞ்சதுல ப்ரான் செஞ்சுக்கிறோ
சேரி சேரி சேரி ஓகேங்க அ நண்டு வந்து அந்த உள்ள இருக்க அந்த இது நரம்பு மாரி இருக்குமல்ல அத எடுத்துட்டு தான செய்வாங்க நண்டுங்குற பாரு ப்ரானு
நண்டு செஞ்சதே இல்ல
நண்டு வந்து பாக்குறக்கே அது நானு செஞ்சஞ்சது இல்லங்க இந்த மாரி ப்ரானு அந்தளவுக் செஞ்சதில்ல கடையில ஆனா சார் வாங்கி குடுத்திருக்காரு சாப்டுருக்க ஆனா வந்து ஃபஸ்ட் டைம் சாப்டும் போது அது
இல்ல நா வெளிய சாப்ட்டுக்கற ஆனா நானு சென்னையிலல்லா சாப்ட்டுக்கற நல்லா இருக்கு அங்க
ம் ம் ஆனா உள்ள அந்த பஸ் ஃபஸ்ட் டைம் அத சாப்ட்டு பாத்து அந்த டேஸ்ட்டு புடிச்சங்காட்டிதா செகண்ட் டைம் ஹோப்புல்லி நல்லா இருந்துச்சு சாப்பட்லா அப்டிங்கிற எண்ணோ வந்துச்சு அ உள்ள அந்த என்ன சொல்றது சாஃப்டா உள்ள மெது மெதுன் நல்லா இருக்கு சாப்படுறக்குள்ள
ம் ம் ஆமா ஆமா அந்த விட ஆமா அந்த மாரி நல்லா இருக்கு அது கூட நா கூட அது பெரிய நண்டே சாப்ட்டுக்குறோ
சிக்கன் கூட ம் என்னா இது கவுச்சி வாசோ அடிக்கு
ம் ம் பெரிய நண்டே சாப்ட்டுக்குவோ அது நல்லா இருக்கு அது ம் ம் அந்த மாரி நாங்க இப்ப எல்லாமே நாங்களே செய்வோ நாங்க எதுவுமே மசாலால்லா எதுக்குமே ஆட் பண்ண மாட்டோ
நல்ல விஷய தாங்க வீட்ல மசாலா ஆட் பண்ணி சாப்பாதால வயித்துக்கு கேடு தானே
ஆமா அதுவு மசாலால வந்து அவுங்க டேஸ்ட் டுக்காக அஜினம் மோட்டோ களக்கறாங்க
ஆமா ஆமா அஜின மோட்டோ கலக்கறனால்லதா அந்த டேஸ்ட்டி கரஸ்ப்பி எல்லா நல்லா சேந்து மொறு மொறுன்னு குடுக்குது அப்டிங்கறாங்க
ஆமா
அ
அதனால நாங்க அந்த மாரி எல்லா பண்ண மாட்டோ நாங்களே வீட்ல என்னென்ன பண்றமோ அது அவ்ள பிரியாணிலா நாங்க வீக்லி மோஸ்ட்லி வீட்ல தா செய்வோ வெளிய வாங்கறது அவ்ளோ டேஸ்ட்டு இருக்காது வீட்ல செய்ற அளவுக்கு
வெளிய வாங்கனாலுமே அவ்ளோ குவாண்ட்டிட்டி இருக்காதுங்க குவாண்ட்டிட்டி வந்து அளவு குறைவாதா வைப்பாங்
சேரிங்க உங்க கூட பேசுனது ரொம்ப நன்றி நம்ம த நம்ம டைம் முடிய போது அதனால ரொம்ப நன்றிங்க ஆ தேங்க்யூ நன்றி நன்றி ம் ஆ ஓகே ஓகே ம் ம் பாய் ம்
பாய்